ஹலோ கேக்குதா
ம் கேக்குது யாழினி ஹும்
இப்போ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணா லேட் ஆகுமா மோகி இந்த எனக்கு இதுவரையு அமௌண்டே ஒரு ஒன் ஃபிஃப் டி தா வந்துச்சு
ம் ம் ஆமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் நா கால் பண்றே எனக்கு வந்து ஒன் எயிட்டி மினிட்ஸ் தா வந்து ரிசீவ் பண்ண முடியு காலியா
ஓ
அந்த ஒரு குரூப்ல போடடதை பாக்குறியா நீனு
நா குரூப்ல போட்டத பாக்கவே இல்ல
ம் ம் ம் ம் நம்ம வந்து முப்பது பேருக்கு கால் பண்ணிக்கலா ஆனா நூத்தி எண்பது ஒ பதினெட்டு பேர் தா பேசுறத வந்து ரிசீவ் பண்ண முடியு
புரில
நூத்தி எண்பது மினிட்ஸ் தா வந்து ரிசீவ் பண்ண முடியு
ம்
காலரா ய அப்ப முப்பது பேசிக்கலா காலியா இப்போ நீ எனக்கு பண்றன்னா வந்து நா காலி ஆயிடுவேன்ன
ம்
நா வந்து பதினெட்டு தா வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியு
ஓகே
லிமிட் எக்சீடு ஆயிடு பதினெட்டோட அதுக்கப்பறோ பேச முடியாது
யார் சொன்னா
உங்க தா குரூப்ல போட்ருக்காங்க பாக்கலையா நீனு ம்
நா அந்த மெசேஜி எதுவுமே நா பாக்கல நா நேத்துலேந்துதா கொஞ்சோ ஃபிரீயான நைட்ல செவன் ஓ கிளாக் மேல எதுமே பண்ண முடியாது அத்த மாமா வந்துருவாங்க
ம் ம் ம்
பேசிகிட்டு இருந்தா அவுங்கள பாக்கணு அவுங்ககிட்ட பேசணு அதுக்கப்பறோ நேத் நீ கேட்டது கூட அக்கா செரி அக்கா ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னாலா செரி உன்னிட்ட பேச சொல்லலா அப்டின்னு சொல்ட்டு நா நா டெக்ஸ்ட் பண்ணே
ம்
கப்பறோ எங்க அக்காவு ண்ணண் என்னால ஃபோன் பேச முடியாது நைட்ல நா ஃபோன் ஃபோன் எடுத்தாலே எங்கல்லா ஒரு மாதிரி பாக்குறாங்களா அதனால அதனால ஃபோன் யூஸ் பண்ண மாட்டே எதோ ஒன்னு நா இணைத்தேன் புரில
ஒங்க அக்காவு இதுல இருக்காங்ளா
க்கா இங்க இருக்கா மோகன பிரியா
ஓ அப்டியா அதா நேத்து கொஞ்ச லேட்டா தா ஃப்ரீ ஆனே
அ
அதா வெண்ணிலாக்கு அடிச்சே ஒனக்கு மெசேஜ் போட்ருந்தே
அப்பலா நா ஃபோன் பத்து மண் பத்ரைக்லா மெஸேஜ் பத்து மணிக்லா படுத்துர்னு
ம்
பத்து மணிக்குலா படுத்து லைட்லா எரியக்கூடாது
ம் ம்
தனியா இருந்தா நல்லாதா இருக்கு கொஞ்சம் ஃபேமிலி யா இருக்கிறதுனால கொஞ்சோ கஷ்ட்டமா தா இருக் பகல் ஃபுல்லா ஃப்ரீயா இருந்துட்டு திடீர்னு நா ஈவினிங்ள ஒரு ஃபோன் பேசுறது குட அப்ப அவங்க நெனக்கிறாங்க இவ ஃபோனே பேசிட்ருக்கா அப்டின்
ம் கால்ல ஃபுல்லா போன்ல தா இப்ப பாத்துட்டு ஒக்காந்ருக்கோ அப்டின்ட்டு
அதுனால
நம்ம என்ன பண்ண முடியும்
எதாது சீரீஸ் பாக்குனா குட நா இப்ப டேலே பாத்ருவே சீரீஸ்லா
ம் ம் ம் புதுசா என்ன சீரிஸ் பாக்ற ஜியோ ஹாட்ஸ்டார் வச்சிர்க்கியா
ஆமா ஜியோ ஹாஸ்டார்தா பிரதர்ஸ் அண்ட் ஆ சிஸ்
பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ் கல்யாணம்
ஆ அது ஒன்னு அதுக்கப்றோ வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்னு ஒன்னு இருக்கு அது ஒன்னு
ம்
நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்ல ஒன்னு த பிளே பா கேக்கு வித்து பிளே பா
அதுன்னு
அது நல்லாருக்கு ஆ கொரியன் சீரீஸ் ஆ சிங்கப்பூர்னு நெனக்கிறே சிங்கப்பூர் ஆனா சிங்கப்பூர்ல தமிஸ் தமிழ் சீரீஸ்
ம் ம் ம் நீ சொல்ற சீரிஸ்லா என்னோட சிஸ்டர் தா பாப்பாங்க
வொர்ஸ்ட்டு கேர்ள் வித் பிளே பாய் நல்லாருக்கு இந்த ஒரு சீரீஸ் இப்போ ட்ரெண்டா இங்க பொயிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்ல
ம் ம் ம் ம் ஆமா எறநூத்தி எழுவது ஒரு கிலோ நூத்தி எம்பத்தஞ்சிர்வானு போட்ருக்கு ஆமா ம் சொல்லுப்பா அடுத்து என்ன வேல நிம்மதி என்ன வேல பாப்ப எப்ப தூங்குவ சி எப்ப
வேலயா வேலயே கெடையாது
ம் ம் ம் ம் சிளிக்கறது கொல்றதுலா
ஆ அதெல்லா போரோ ஓ கிளாக் தூங்குவே ஆனா கரெக்டா த்ரீ ஓ கிளாக் படுத்துருவே
ஒடம்புக்கு இப்ப போட்ருக்கமே ஒடம்பெல்லா ஆனா போட்ட மாரியே தெரிலயே சாப்ட்டு தூங்கி தூங்கி எந்துருச்சா ஜாலியா
இப்ப கொஞ்ச வெயிட் போட்ருக்கு தேர்ட்டி எயிட்ல இருந்தனா ஃபார்ட்டி த்ரீ இருக்கே இப்போ
எப்டி யாழ்னி
அதுக்கே திட் சார் ஒரு குண்டாகுற குண்டாகுற லீனாகு லீனாகுனேய் எங்க இங்க மாமியெல்லா குண்டாகு குண்டாகுன்னு சொல்றாங்க நா இன்னு கொஞ்சோ ஏஜ் அதிகமாருக்கு தெரிது
ட்ட எனக்கு ஃபார்ட்டி எவ்ளோ சொன்ன ஃபார்ட்டி
ஃபாட்டி த்ரீ சொன்னே
ஃபார்ட்டி த்ரீ இருந்தா கூட நா பரவாயில்ல நாலாம் வந்து ஒன்ன விட அதி கமா வெய்டு
நீ வேற வயசு மட்டு முப்பது ஆகுது ஆனா நா இன்னு டுவெல்த் படிக்கிற பொண்ணு மாதிரி காலேஜ் பொண்ணு மாதிரி தா இருக்கே அதுக்கு திட்றாங்க வேற
என்னத்த சொல்றதோ உனக்கு இப்டி இப்டி வந்து மெயின்டெயின் பண்ற என்னால முடியல
ஏ நா மெயின்டென்ல்லா பண்ணல அப்ப நா நல்லா தா சாப்ட்றே நல்லாதா தூங்குறே அது வெயிட் போட மாட்டது தொப்பதா போடுது இப்ப ரீசண்ட்டா எனக்கு வெய்ட் போடணும்னு ஆசையாருக்கு ஆனா இவர்ரு நல்லா இருக்காது நீ குண்டானீனா
நாலா வெயிட்ட வந்து போட்டு போடணுனு ஒரு காலத்துல வந்து ஏங்கி ட்டு இருந்தெல்லா உண்டு இப்போ வந்து ஏண்டா வெயிட் போட்டுச்சு அப்டிங்கிற மாதிரிலா நெனச்சிட்டு உகாந்துருக்கே வெயிட் வந்து ஏறாத வரைக்கும்னா ஏறிடுச்சு ஒரு ரௌன்ஸ் ஏறிடுச்சு அப்டின்னா என்ன இவ்வளவு குண்டா இருக்கா குண்டாருக்கான்னு வ வருசலல்ல ஒருத்தவங்களா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க
இப்பயே குண்டாறுக்கனு ஆத்துக்காரர் சொல்றாரு ஆனா நா ஒல்லியாதா இருக்கே
குண்டா இருக்கன்லா ஒன்ன போய் சொல்லுவாங்களா நாப்பது கிலோக்கு
அவன் சொல்றா அவரு என்ன சொல்றாறே எக்சசைஸ் பண்ணு காலைல அப்டின்னு சொல்ட்டு ஓ எக்ஸசைஸ் பண்றோ அப்டின்னா இந்த டைம்ல ஹெவியா எகஸசைஸ்ல்லா பண்ணக் கூடாது
நீ வந்து பேபிக்கு ட்ரை பண்றனு அதா வந்து எக்சசைஸு யோகா சொல்லுவாங்களா அந்த மாதிரி யோகா பண்லா டங்கு டங்கன்னு வந்து எக்சசைஸ்ல்லாம் பண்ணக் கூடாது
நீ வேற இவர்கிட்ட சண்ட போட்டு குடு குடுன்னு ஓடுவே ஓடியாறுவே
அந்த மாதிரிலா பண்ண கூடாதுல
அதுவே தாங்கவே மாட் டுது வேற ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரந்தது இப்பதா சேரி ரெண்டு மாசோ ஹாஸ்பிடல் போகாம ட்ரை பண்ணி பாக்கலா
ஏ இப்போ என்னப்பா சொல்ற உனக்கு என்ன கல்யாணம் ஆகி அ நாலஞ்சு வருஷோ ஆன மாதிரி ஹாஸ் பிட்டல்லெல்லா காட்டுறேன்னு சொல்றீங்க
ஐயோ அது வேற இது மாமியாரு மாமனாரு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா இவரு ஒரு டென்ஷன் ஆகுறாரு வேற டென்ஷன் ஆகுது ஏஜ் ஆகுது அப்டின்னு சொல்றாங்களே
ம் ம் ம் நீ நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரெஷர அதிகப்படுத்தின அப்டின்னாதா வந்து பேபி இதுங்குறதுக்கு வந்து கொஞ்சோ டைம் எடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம நார்மலா வந்து நீங்க வந்து அத பத்தியே யோசிக்காம நார் மலா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி
கல்யாணம் ஆகி அடுத்த மாசத்துலருந்து டார்ச்சரா இருக்கு நீ வேற
எனக்கு அந்த மாதிரி தா வந்து டா இது பண்ணாங்க
ஹஸ்பண்ட் டார்ச்சரே பெரிய டார்ச்சராருக்கு அவரு ரொம்ப அப்பா பாசோ சோ அதனால யாரு ஊர்ல உள்ளவங்கல்லா வந்து கேட்பாங்க அப்பா ஊருக்கு போனாங்கன்னா அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்பாங்க எங்க அப் பத்தனால புண்ணியக்க கூடாது அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நம்மள போட்டு இப்டி சொன்னா நம்ம என்ன பண்ண முடியு
ஆமா வர நேரத்துல தான வரு அதுக்குன்னு
ஆறு மாச ஆகுது இன்னு நல்ல செய்தி இல்லை இப்ப ஊருக்கு போனாலு கேட்பாங்க அப்போ என்ன நல்ல செய்தியா நல்ல செய்தியான்னு ஐயோ கடுப்பாகு வேற இதுனாலயே எனக்கு ஊருக்கு போக பிடிக்க மாட்டது
ம் ம் அச்சோ இதெல்லா நீ வந்து எனக்கு எப்டி தெரியுமா நா இங்க இருக்கும் போது எனக்கு கல்யாண ஆகி ஒரு ரெண்டு மூணு ஒரு மாசத்துலயே வந்து கேட்க ஆரம்பச்சிடாங்க எப்போ டேட் எப்போ டேட் அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு மாமிய அங்க கேட்பாங்க கொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்க அவங்க வந்து பயண போய்டுறாங்கள அதனால சொல்லிட்டு எனக்கு எனக்கு அந்த பிரச்சன கிடையாது ஒரு தடவ கேட்பாங்க பீரியட்ஸ் வந்துச்சன்னா அதோட விட்டுறது
டாட்டு முடிஞ்சுது அதுக்கடுத்து வந்து திரும்பியு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சா ரெண்டு தடவ வந்துருச்சுன்னு வச்சுக்கோய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பறமா அலயே என்னடா இது கேக்குறாங்களே பிரசர் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு இதுவும் இது கிரியேட் ஆகும் என்ன வர பிபி வந்து தங்காதோ என்னமன்னு சொல்லிட்டு பய எல்லாம் வரும் தெரியுமா அந்த மாதிரிலா சொல்லிட்டு எனக்கு இருந்துச்ச அதுக்கப்பற வந்து ஒரு ஆறு மாச கழிச்சு நா வந்து வெளிநாடு போன அவங்களோட
அவங்க அதுக்கப்பற நாங்க எங்க எங்க இஷ்டத்துக்கு இருக்கும் போது நார்மலா வந்து ரிலாக்ஸா இருப்போ யாரும் வந்து பிரஷர் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தப்போ எங்களுக்கு க்கு கொஞ்ச வந்து அதுக்கப்பற போனோனா ஒரு ஒன் மந்த்லேயே வந்து தங்குச்சு அப்ராட் போயி்ட்டு கரெக்டா அதனால வந்து ரிலாக்ஸா இருந்து நார்மலா இருந்தாவே வந்து பேபி பேபி நேச்சுரலா வரு பிரஷர் பண்றாங்க ப்ரெஷ பண்றாங்கன்னு போட்டு வந்து நம்மளே போட்டு இதுங்கிட்டு இருந்தோம்னா வந்து அது ஒரு பெரிய நமக்கு மன அழுத்தத்த கொடுக்கும் தெரியுமா
ம்ம்
அவங்க என்ன சொன்னாலுமே வந்து நம்ம ஹ்பண்ட் தா நம்ம கூட இருக்கணும் ஹ
அதுதா இப்ப அவுருகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்க பட் இருந்தாலு கஷ்டமா இரு
ஆமா ஹஸ்பண்ட் வந்து பாத்துக்கலா இன்னும் வந்து டெ ஆகல ஒன் இயர் ஆகல ஒன் இயர் கூட ஆகலயே அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கவலைப்பட்டாலு அவங்கதா சொல்லணும் அவங்க என்னன்னா வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்ற
ஆமா
உம்மா என்னத சொல்றது போ அவங்க எய ஹஸ்பண்ட் வந்து நான வந்து பண்ணுவ என்னடா பீரியட்ஸ் வந்தடுச்ச ச வந்துருச்சே அப்டின்ற அவங்க வந்து அவங்க அவங்க
ன் வந்துச்சே வந்துச்சேன்னு என்ன பண்றது
ஆமா அதுவும் இல்லாம கரெக்டான டேட்ல எல்லா வராது